வணக்கம்க் பாய் கேக்குதாக்கா
ஆ கேக்குதுப்பா எப்பிடி இருக்கீங்க
இருக்கேங்கா நீங்க எப்பிடிக்கா இருக்கீங்க ஆ உம் சாப்டீங்களாக்கா
ஆ சாப்ட்டாச்சியா நீங்க சாப்ப
ஆ சாப்பிட்டேங்கா
உம்
என்னாக்கா சாப் ட்டீங்க
நா முள்ளங்கி சாம்பார் தம்பி
ஓக்கே ஓக்கேக்கா
முள்ளங்கி சாம்பார் அப்புரோ உருளைகிளங்கு பொரியல் பன்னாதனால அப்படியே சைடிஷ் வச்சு சாப்ட்டாச்சு
ஓகே ஓகேக்கா நா வந்து சாம்பார் சாதம் சாப் டேங்கா
உம் எப்டி ஆன் நீங்ளே சமச்சிவிங்ளா அம்மா சம்
அம்மாதாங்க சமைப் பாங்க
வேலைக் போறாங்க
அம்மா வந்து சின்னர்ந்தாங்க அப்பா எறந்த மோது இர்ந்தே அம்மா வந்து வேலிக் பேயின் தாகர்காங்க
ம் செரிப்பா
கே பால் கம் ஆ பால் பாக்கட் கம்பனி அங்க வேலிக்கு போவாங்க மாசோ மந்திலி தவ்சன் தராங்க்கா
சேர் சேர் டைமிங்ப்பா
மம்மி கிங்ளா மம்மிக்கி பாத்திங்கன்னா காலில அதாது மம்மி நா வேலய உட்டு நின்டுடு அப்டின் சொல்னிக்க அனா நிக்க மாட்டறாங்க் கா அது எதனாலன்னா காலில ஏழு மணிக் போனா நைட் ன் காலில பத்து மணிக்குலாம் வீட்டுக் வந்துறா
ஏழு டு பத்தா பரவாலேயே
டூ அவர்ஸ்ஸு
உம் உம்
அதே மாறி ஏழு மணிக்கி போனா நைட்டு ஒம்போது மணி வரிக்கும்க்கா
அப்றோ உங்ளுக்கு சாப்பாடுக்கு கொஞ்சோ ப்ரச்சன வரு உ
இல்லக்கா அதுக்கு தகுந்த மாறி செஞ்சு வெஷ்ட்டு போய்ருவாங்க கரட்டா
உம் சேர் சேரி நீங்க எதா கூட மாட ஹெல்ப் பண்ணுவிங்ளா
சாப்பாடு சே கிங்களா இல்லங்க மம்மி மட்டுந்தா பண்ணுவாங்க
என்னப்பா
மம்மி மட்டுந்தா க்கா சாப்பாடு பண்ணுவாங்க நம்மளா ஹெல்ப்லா எது பண்ணதுல்ல இது வரிக்கு
சேர் சேரி ஏதுன்னா அலைன்ஸ் பாத்துட்ருக்காங்ளா உங்ளுக்கு
உன்னு இல்லக்கா உன்னு ஏஜ்ருக்கு உன்னு ல் லைஃப்ல செட்ல்லாகல லைஃப்ல கொஞ்சோ செட்ல் ஆயிட்டு தா பாக்கணு
சேர் சேரி அதுக்குள்ள நீங்க எதாவுது கொஞ்சோ கொஞ்சோ நகயே சேத்தி வச்சி ஏதா ஒன்னு பண்ணி வச்சிக்குங்க அம்மாவ் கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுங்க என்னா மேரேஜ் ஆயிச்சின்னா சில பேர் மாறிரூ வாங்க அதுக்காண்டி அதுக்காண்டி சொல்றே நீங்க தப்பா நெனச்சிக்காதிங்க
இப்பருந்தையே அவுங்க சொல்லினுருக்குறாங்க கல்யாணாய்ட்டா அவ்ளோதா என்னல்லா மறந்துடுவீங்க என்னல்லா உட்ருவீங்க அப்டின்னு அவுங்க இப்பருந்தே பொலமிட்ருகாங்க மம்மி
ஆஹ் அதுக்காண்டி நா சொல்ற கொஞ்சோ அவுங்களுக்கு கொஞ்சோ சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க ஏனா இப்ப இவுரு எங்க வீட்லெல்லா அப்டிதா கெடையாது நாம்ம வாங்கிட்டு வந்து மேரேஜ் பண்ணா கொண்டேய் அவுங்க அம்மா கேட்டாங்க பாத்துக்கோங்களே அ பைவ் அஞ்சு பவுண் நகய கொண்டோய் அப்டியே கழட்டி கொண்டோய் குடுத்துட்டாப்டி
உங்க வீட்டுல போ
அஹ் எங்க வீட்ல எனக்கு போட்டது பத்து போட்டாங்க என்ன படி பாத்தீங்கனாலு எனக்கு ஒரு பத்து போட்டாங்க அப்டியே அம்மா கேட் ட ஒரு காரணத்துக்காக கொண்டேய் அப்டியே நீ கேட்காமே கொண்டேய் கொடுத்துட்டாப்டி
இவ்ளோ பாஸ்
அ உண்மயாலுமே ஏ நெஜமாலுமே தா சொல்றே இப்ப யாருமே இவரு மாரி நா யாரையுமே பாத்த
இன்னே மேரேஜ்ய்ட்டா எல்லா
ஆஹ்ஹ அப்படியெல்லா கெடையாது அவர் இதுக்கு அவங்கம்மா ஆ கூட இங்க இருக்கும் போதே இப்டி பண்றாருன்னா உங்கம்மா கூட இருந்தா இன்னு எப்டி இருப்பாரு நீங்களே யோசிச்சு பாருங்க அப்பறோ ஒரு கட்டத்துக்கு மேல தெரிஞ்சிட்டு ஏ சர்ட்டிபிகேட் எடுத்து வச்சுக்கிட்டாங்களா அதனாலயே அவரு கொஞ்சோ இத வந்து வந்துட்டாப்டி அப்றோ ஒரு வருஷ பேசாம இருந்தாரு அவருதா அப்புற அப்றோ பேச ஆரம்பிச்சிட்டம் போது அவங்க அம் இப்போ ச்சு வீட்டுக்கு வருவாங்கள சில பேர் வருவாங்கல்ல வீட்டுக்கு வந்தோட்னே செரி கை கால் மூஞ்சி கழுவி சாப்பிட்லா அந்த ஒரு மைண்ட் செட் வரும் கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்த ஒட ஒடனே வண்டிகூட நிருத்த மாட்டாரு பாப்பா கையில ஃபோன குடுத்து ஏ பைய கைய்ல ஃபோன கொடுத்துட்டா ஆயாட்ட பேசுடா பேசுடான்னு சொல்லிட்டு வழுக்கட்டாயபடுத்துவா அவரு பயப்படுறது தம்பி பாப்பாவ் பயப்படுறனால வாங்கி பேசுவாங்க அப்படின்னா பாத்துக்கங்க
உம் உம் உம்
ஆயாட்ட பேசிட்டா பள்ளிக்கூடம் போய் ட்டு வந்தனே சொல்லுடா சொல்லுடான்னு சொல்லி சொல்றாரு
ஆனா அதிசய தான் உண்மையிலேயே இதயெல்லா
நெஜந்தா ஐயோ உண்மைகள் மீது தம்பி
அதுதான்கா உண்மையிலேயே அதி பூச்சியிருந்த என்ன மா
நானும் கே்பேன் ஏங்க நானும் அதால கடைசி வரைக்கும் உங்க கூட வர போறது வருவாங்க தம்பி அவோ அம்மாவும் வருவாங்க தா கடைசி வரைக்கும். கூடயே இருக்கிறது நான் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்றேன். இருந்தாலும் பெத்ததாய் அதுக்கு அப்புறம் தான் கலைச்செல்வி நீயி அப்படி சொல்லுவாரு. அ சில டைம்ல எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம சண்டை வரும் எல்லாமே அஜ் அட்ஜஸ் பண்ணிதான் தம்பி போயக்கனு.
லைஃப்ல சின்ன சின்ன சந்தைகள் கண்டிப்பா ஆகும்தாங்க.
இவிங்க எல்லாமே நேரனும் சண்டையாவே தான் போவும்.
வெளிய போனால்தான் வாழ்க்கை.
எங்களுக் கொசர்சண்ட வருதோ இல்லையா அவங்களுக்கொசர் சண்ட வரும். நீ ஏன் இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு கூட எங்களுக்குள்ள சண்டை வராது அவங்க அம்மாவாலதான் மோஸ்ட்லி எங்களுக்குள்ள சண்டை வரும் காரணமே அவங்க த
நீங்க நீங்க அதனால எதுனா கஷ்டப்படுறீங்களா?
நான் நிறைய டைம் அழுதுருக் என்தம்பி இதுவே நம்ம அப்பாவும் நம்ம தம்பியும் கூட இருந்தா யாராவது ஒருத்தவங்க கூட சப்போர்ட்டுக்கு இருந்தாங்கன்னா நம்மளையும் கேட்பாங்கள்ல. அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். இதுவே என் தம்பி இருந்தானா எப்படி ஒரு ஆம்பளை இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்கள்ல. அப்படின்ல்லாம் நினைச்சு ரொம்ப
கண்டிப்பா உடுங்க்கா பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் இருந்தாலயும் உங்க ஹஸ்பண்ட் இருந்தாலையும் உங்க ஹஸ்பண்ட் நல்லாதானுங்க பார்தினு
தம்பி நான் இப்போ பார் டைம் சொல்லுவோம் அதெல்லாம் கேட்க மாட்டார்.
அவுங்க வீட்டுல ஒரு -ஒரு டைம் சொன்னா அந்த டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல
அப்டியே கேப்பாரு நம்ம இங்க என்னதான் ஒரு விஷயத்த இப்போ ஒரு பர்சனல்னு வச் வச்சுக்க மாட்டாரு அப்படியே ஷேர் பண்ணிருவாரு அவங்க அம்மா கிட்ட அப்படி அம்மா கூடே இருக்குன்னா அப்படியே என்ன வந்து பொண்ணு பாத்து கல்யாணம் பண்ணாரு
கேட்டீங்கல்லா ஓப்பனா அது உ உம் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு
இ இருந்தாலும் பெத்ததாய்க்கி இஃகுவல் யாருமே வர முடியாது பாப்பா என்னைய பாப்பான்னு தான் சொல்லுவாரு ரெண்டு பே்த்தக்கு சேம் ஏஜ் வேறையா இதனாலே மிஸ் இத பிரச்சனைங்க அதிகமா வரும்
ஓகே ஓகே க்கா விடுங்க பீல் பண்ணாதீங்க பாத்துக்கலாம் எல்லா வாழ்க்கையில இந்த மாரிலாம் வரும்க்கா அதெல்லா தாண்டி தாங்க்கா வரணும்
இல்ல தம்பி ச்சு நான் அவளும் நம்மள நம்மள மாரிதானே அப்படின்னு நினைக்க மாட்டாரு அவரு அவங்க சொந்த பந்த வீட் இங்க தான் இருக்கோண்ணா பேர் மட்டும் தான் தம்பியா ஆ எங்க வீட்டில இருக்கோ ஆனாப் பூ போ ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்படியே டோட்டலாக அங்க இருக்கிற மாரி நடந்து போ அப்டியே
பக்கத்துல இருக்குற மாரி
ஆஹ் வந்து எங்க இப்பதானே வந்து அது எயா நீ சொல்ற எங்க அம்மாகிட்ட பேசுறது தடுக்குறியா பேச கூடாதுன்னு நெனைக்கிறியா அப்டியே சொல்லுவாங்க
அந்த நேரத்துல அந்த நேரத்துல கொஞ்சோ ரொம்ப கஷ்டமா இருக்கோ உங்களுக்கு
ரொம்ப கஷ்டமா அப்டியே எங்க அம்மாவே சில சில டைம்ல சண்ட கட்டுவார் இங்க பாருங்க உங்க பொண்ணு எப்டி பேசுறா பாரு அப்டின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவ சண்ட கட்டுவா எங்க அம்மா பெருசா இவர் இருந்தாருன்னா வீட்லயே இருக்காது எங்கேயாவது போயிரு
உம்
வீட்லயே இருக்காது நம்ம நம்மளால அவுங்களு கஷ்டப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு வீட்லயே இருக்க மாட்டாங்க இவர் வந்தாலுவே வெளிய போயிரு எங்க அம்மா
ஓகே ஓகே கா
பாஸ்மா தா இருப் பாரு அங்க போகாதீங்க இங்க போகாதீங்க எதுவாக இருந்தாலு எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு அம்மா அதெல்லா கேக்கவே கேட்க்காது
சேரி சேரிக்கா விடுங்க பாத்துக்கலாம் ஃபேமிலியோட என்ன ட்ரிப் போயிட்டு வந்தீங்களாக்கா
ஃபேமிலியோட இங்க அவுங்க வீட்டுக்கு கொல்லிமல அதிகமாக போவோ
கொல்லிமலை ஆஹ் ஓகே ஓகே கா
ஃபேமிலியோட அவரு என்னா ஒன் ஊர் அதுனால அவுங்க அந்த ஏர் கே ஃபுல்லா ஓரளவுக்கு தெரியோ எல்லாமே
ஆஹ் ஆஹ்ஹ
அவுங்க அந்த ஏரியாலதா சுத்துவார அதனால எல்லாமே தெரியு
ஓகே ஓகே மத்தபடி வெளியெல்லா எங்கேயு போனதில்ல இல்லைங்களா
ஆஹ எங்கப் அப்ப அவிங்க அவிங்க ஊருக்கு அவிங்க வீட்டக்கு நாங்க ட்ராவல் வந்து தூத்துக்குடி ஒரு டைம் போனோ மேரேஜ் ஆயி லாங் ட்ராவல் எல்லா சென்னையில தா கொஞ்ச நாள் இருந்தோம் ஒரு அஞ்சு மாசோ இருந்தோ குடியிருந்தோ அங்கேயே மேரேஜ் ஆனதுக்கப்புறோ
சென்னைலயா
சென்னைலயு சினிமாவுல இருந்தாப்புடி சினிமாவுல வந்து அந்த சினிமா ஆபிஸ்ல சினிமாவுலன்னா சினிமா கெடையாது ஆபிஸ் பிசல திரா ஆபீஸ்ல
உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தா மேரேஜ் ஆவதுக்கு முன்னாடிங்களா ம் ஓகே
ட்லீ வந்து சென்னையில வந்து ஒரு கொஞ்ச ஒரு ஆறு ஏழு வருஷமா இருந்தாரா மேரேஜுன்னு சொல்லனதுக்கப்பற இங்கே நாமக்கல் வந்து அப்பற இங்க வந்து பொண்ணு பாத்து கல்யாண பண்ணாங்க அப்புறமேட்டுக்கா அதுப் முன்னாடி அங்கதா இருந்தாரா அதனால சென்னையில ஆறு மாச குடியிருந்தோம் அதாவது வா வா வீடு வாடகயே மாச ஆறாயிரூபாய சமாளிக்கவே முடியில ஒரு ஆள் வேலைக் போய்ட்டு சமாளிக்க முடியல அப்றோ அதனாலயே நாங்க இங் பத்து ரூபா சம்பள ஆணு
டு இங்கவன்ட்டாயா
அது அதுக்கப்பற இவரு எவ்வளோந்தோர ஸ் சொன்னார் பாப்பா நீ வந்துட்டீனா பீல் பண்ணுவிய இப்ப ஒனுக்கு தெரியாதுன்னு கூட சொன்னாரு நா வந்துட்டு ஐயோ பத்து ரூபா சம்பளமா இருந்தாலு நம்மஊருக்கு போயிரனு அப்டினுட இல்ல தம்பி இங்க வந்து வீட்ல செடி போட்டருக்குமா முருங்காயல்லா பிரீயா வங்கனாக ஒரு முருங்கா பத் திருவண வாங்கணோமா
சென்னைல ஆமா சி சிட் டில எல்லா எப்டி ரேட்டு அதிகமாதா இருக்கு அம்பத்தா
அது ஒரு முருங்கா பத்தூரூவா ஒரு தேங்கா கேட்டோம்னா இருபத்தஞ்சுல முப் பரோ அதுவு பாதி ஒடைச்சு பாதி தராங்க
பாதி தேங்கா தேங்கா உங்களுதே இருக்கு
ஹ நீங்க இப்ப முழு தேங்காயா பத்
பத்துருக்கோ பா. அஞ்சுரூவானு விப் போ ஆமா ஜோடி இருவத்தஞ்சு பத்து அப்படிதா வீட்டுலருந்து வாங்கிட்டு போவாங்க
ஓகே ஓகே ஓக்கேக்கா
து உங்களு அப்படியே டபுள் ஆகுதுல்ல
உம் மோஸ்ட்லி இந்த இந்த ரீசன்னாலதா சென்னையிலருந்துங்க இங்க வந்தீங்களா ஆஹ்
வாடகை ஆறாரூபா அது இல்லாது இங்க நா இங்க நீங்க நம்பீங்களே என்னன்னு தெரில இங்க கரண்டு பிள்ளே கெடையாது தம்பி எனக்கு இதுக்கு டிவி ஓடுது ஃப்ரிட்ஜு ஓடுது றா அடிக்கடிக்கு மாவு ஒரு வாரத்துல ரெண்டு மூணு டைம் ஆட்டிக்குவோ மிக்ஸி ஓடுது இதுக்கட கெரண்டு ஃபில் வெறும் முப்பது ரூவா இருபது ரூவாதா
அங்க சென்னையில
அங்க கட்லினாலு சென்னையில ஃப்ப கரண்ட் பில்லு ஐநூறுவா ஆறுநூறு
ஐநூறுபா அறுநூறுபா ஏ சி ல்லா இருக்குங்களா சென்னையில
இல்லப்பா ஏ சி எல்லா போடல
ஆஹ்
ஐயோ இருக்கவு முடியல இங்க வந்து மரத்துக்கடியில போய் நா வீட்டுக்கு முன்னாடி மரமெல்லா வச்சிருக்க எல்லா விதமான மரொ வச்சிருக்கே கொய்யா மரொ ஆரஞ்சு மரொ ஆஹ் வேப்ப மரொ இதெல்லாமே இருக்கு நானு கொஞ்சொ வெயில் இருந்துச்சுன்னா கொண்டி அந்த மரத்துக்கடியில போய் உக்காந்துக்குவே ஆனா அங்க அப்படி கெடையாதுல்ல
சென்னையில சென்னையில மரொம் மரொம் பாக்கறதே அதி ச்யம் த அங்கெல்லா ஃபுல்லா வீடு பில்டிங் பில்டிங் டிங்யாதா இருக்கு
ஆமாப் பா அதுலது பிரிட்ஜு என ஏ மால் கூட்டிட்டு போனாரு சினிமா தேட்ரு பீச்சுக்கு சொல்லக்கூடாது சும்மா சொல்லக்கூடாது எல்லா எடத்துக் கூட்டிட்டு
சென்னையில இருக்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க
எல்லா எடத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ளேஸ் கூட்டிட் போனாரு
ஓகே ஓகேகா
வீட்ல இல்ல எல்லா நாளு சாயந்திர அவருக்கு வந்து காலைல அஞ்சரைக்கு போய்ட்டரு மதியொ பத்தரைக்குலா வேல முடிஞ்சிடு அவ்வளேதா அநி அடுத்த நாள்தா
ம் சரிக்கா தேங்க்யூக்கா நெஸ்ட் டைம் கால் பண்றேகா நானு